ஹலோ வணக்கம் சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக் ஆஹ் கிளியரா இருக்கு சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ஓகே
ஆஹ் தோ சாப்ட்டாச்சு சிஸ்டர் சும்மாதா நீங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டேன் சிஸ்டர் இப்பதான் சாப்பிட்டுட்டு சரி ரூம்ல வந்துட்டு படுப்போம் அப்டின்ட்டு இப்பதா பாத்ரம்லா வெலக்கிட்டு வேலல்லா முடிச்சிட்டு
ஆமா டைம் வேல இருக்குன நறையா
ஆமா இப்பதா என்னோட கணவரு இப்பதா வந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அதோட சரினு பாப்பாவே வந்து எப்பவும் பாப்பா தூங்கிடுவா இன்னைக்கு பாப்பாவு தூங்கல இப்பதான் அவுங்களே பக்கத்துல போட்டு தூங்க வெச்சுட்டு செரி உங்கள்ட்ட பேசுவோ அப்டின்ட்டு கால் பண்ண
இப்போ அஹ் தோச தா சிஸ்டர் சாப்ட்டே நீங்க
ம் நானு தோசதான்
ஹ எல்லா எல்லா வீட்லயும் தோசை தா பெரும்பாலும்
ஆமா தோச இட்லி தோச இட்லி ஆனா நம்ம நம்ம கொழந்தைங்க நம்ம கொழந்தைங்க என்ன பண்றாங்க என்ன என்ன டெய்லி தோச இட்லி தோச இட்லி வெரைட்டியா தானே இப்ப கேக்குறாங்க
ஆமா டெய்லி தோசனா அவங்களுக்குமே போர் ஆயிர்து
ஆமா கண்டிப்பா நீங்க ஏதாவது வெரைட்டியா செய்வீங்களா இப்போ ஒரு ஒரு இப்ப வீக்லி இப்ப ஏழு நாளையில வந்துட்டு ஏழு நாளு நம்ம இட்லி தோசன்னு குடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்கள அப் நீங்க என்னெல்லா வெரைட்டி செய்வீங்க
ஆஹ் ஒரு நாள் சப்பாத்தி இருக்கும் சிஸ்டர் ஒரு நாள் பூரி இல்லனா தோசியிலே நறைய வெரைட்டி பண்ணுவோ எக் தோச மசால் தோச அந்த மாரி இப்போ தோச டெய்லி நார்மல் தோச இல்லாம ஒவ்வொரு நாள் ஏதாவது பொடி தோச அந்த மாரி அதுலயே வெரைட்டியா செஞ்சு கொடுப்போம் இல்ல உப்புமாலேயே வெரைட்டியா செய்யறது அந்த மாதிரி கொஞ்ச டிஃப்ரெண்டா நம்மளுக்கு மாவிட விட்டு கிட்ட வேற என்ன செய்யன்னு தெரியாது தோசை இட்லி வேற என்ன சே சோ அதுலய வெரைட்டியா ஏதாச்சும் செஞ்சு குடுப்போம் அதல்லாம் சாப்பிடுவாங்க
பண்ணுவேன் அப்டின்னா ஒரு நாள் இட்லியே வைக்கிறோம் அப்டின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சட்னியோ சாம்பார் ஏதோ ஒன்னு பண்ணிக்கங்க ஒரு நாள் தோசை செஞ்சோன்னா ஒரு நாள் பொங்கல் பொங்கல் என் பொண்ணுங்க வந்து விரும்பி சாப்டுவாங்க சோ பொங்கல் ஒரு நாள் செய்வோம் சப்பாத்தி மேக்ஸிமம் வந்துட்டு சப்பாத்தி நைட்டில தான் போடுவோம் காலைல போடமாட்டோம் சப்பாத்தி பூரி அதெல்லா நைட்ல செஞ்சுக் அப்புறம் மார்னிங் நேரம் அப்டின்னு ஆ இன்னைக்கு காலையில எல்லாம் எங்க வீட்டுல வந்துட்டு ராகி சேமியா என் பொண்ணுங்க அதுவும் சாப்பிடுவாங்க சரி இன்னைக்கு அது செஞ்சோம் ஒவ்வொரு நாள் ஒரு சேம் பியார் இல்ல ஆஹ் ரவ ரவை உப்மா இந்த மாரி ஏதோ ஒண்ணு டிஃபிரண்ட் ஆ பண்ணி நீங்க சொற மாதர தோசை வெரைட்டி வெரைட்டி யா நீங்க ஊத்தி குடுக்குறிங்கல்ல ஆ நாங்க என்ன பண்ணுவோன்னா அட தோச மாதிரி அதுக்குன்னு தோசை தான் மாவூ எப்போ ஆற்றமதான் நாங்க வந்து இந்த பருப்பு ஊற வெச்சுட்டு அதோட வந்துட்டு ஆ ஒரு மொளகா ஆ வெள்ள ஆ கீரை ஆ கீரை கீரை பிச்சு போட்டுக்குவோம் ம் ஆமா அல்ல மறுவு நா அதுக்கு வந்து தனியா அரப்போ சிஸ்டர் நம்ம மாவே மொத்தமா ஊற வச்சு அப்டி அரப்போ நானு இப்ப என்ன பண்றதுன்னா இந்த மாரி பருப்பு வெள்ளைப்பூண்டு போட்டு சோம்பு போட்டு இதெல்லா மிக்ஸ் மிக்ஸில அடிச்சிட்டு அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காய நறுக்கி போட்டு ஆ முருங்க கிரயேப்பிச்சி அப்டியே ஊத்திட்டு தேங்கா சட்னி வச்சு கொடுங்
உம்ம் அதே மாறி எங்க வீட்லயும் செய்வாங்க ஆனா எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இல்ல ம்ச் நானு அம்மா அப்பா மூணு பேர் தான் சோ பெரியவங்கனால வெரைட்டியா மட்டும் செஞ்சு ஏதாச்சும் சட்னி நீங்க சொல்ற மாறி வெரைட்டியா செஞ்சு சாப்பிடுவோம் ம் ச் சின்ன பிள்ளைங்க இருந்தா தானே டிப்ரண்டா ஒவ்வரு நாள் அவளுக்கு புடிச்ச மாரி செய்ணும் இது அப்படி இல்லல்ல மூணு பேர்னால
ஆ நீங்க சொல்றது சரிதான் இப்போம் ஆ நம்ம மட்டும் நிலைய ஏதாவது ஒன்னு செஞ்சுட்டு பேசாமனு சாப்டர்லா நம்ம பிள்ளைங்க சாப்ட்றாங்க நம்ம கணவர் சாப்பிடுறாங்க அப்படின்னுல தான் நம்ம ஏதாவது ஒண்ணு
ஆமா எக்ஸ் ஆமா ஆமா ஸ்நாக்ஸ் பண்ற மாரி இருக்கும் ஃபுல் டேயும் ம் நிறைய ஒர்க் இருக்கும் என்ன உங்களுக்குல்லாம் சின்ன பசங்க இருக்கும் போது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கனு அவங்களுக்கு ஈவினிங்
ஆமா ஈவினிங் ஆச்சுன்னா கேட்டுருவாங்க ஏதாவது பண்ணி தாங்கமா நான் என்ன பண்ணுவே இந்த ஏன் பொண்ணு சின்ன பொண்ணுப்புதான் ஒன்னேஹால் வைஸ் ஆகுது பால்வாட் மாவு சத்தமாவு கொடுப்பாங்க ஆனா பெனஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நா அத கொழக்கட்டயா அவிச்சு கொடுக்குறது இல்ல பனியாராமா ஊத்தி குடுக்
இருக்கும் ஆமா ஆமா
கொடுப்பேன் அது
உம் ஆமா சத்மாவ் ம் ஆமா கொழக்கட்ட நல்லா கொழக்கட்ட பண்ணி குடுக்கலாம் நல்லா இருக்கும் அதுலயே லட்டு மாறி பண்ணி குடுக்கலாம் லைட்டா சுடிதண்ணி மட்டும் ஊத்தி பெசஞ்சி குடுப்பாங்க தெரியுமா தேங்கா துருவல் போட்டு
போட்டு ஆமா நாங்கலா நாங்கலா சின்ன பிள்ளயா எங்க அம்மா பண்ணுவங்க டீ குடிக்கிற ம்ல அந்த டீ ல போட்டு ஆத்தி அப்படியே குடி
ஆ நம்மல்லாம் அந்த கூழ் மாரி ஆமா ஹார்லிக்ஸ்கு பதிலாம் அந்த மாரி ஆத்தி குடிச்ச
அந்த மாரி ஆத்து குடிப்போம் பசங்க கொடுக்க முடியுமாக்கும் இப்ப இப்ப நம்ம இப்ப ராகி கூலே நம்ம ராகி கூ செஞ்சா நம்ம குடிப்போம் பசங்க குடிப்பாங்களா அப்போ அவங்களுக்கு அந்த ராகி எப்படிலாம் கேட்க முடியும் பாக்க வேண்டியதா இருக்கு நா அந்த சும்மா பேன் கேக் மாரி ஊத்துறது ல்லா வெள்ள வெள்ள போட்டு அப்டியே ரொட்டி மாரி தட் டிகுடுக்குறது இந்த மாரிலாம் குடுத்தா மட்டுந்தான் சாப் போட்றாங்க
அவுங்களுக்கு இப்பதா காரமோட ஸ்வீட் தான் எல்லா கொழந்தைங்களுக்குமே பிடிக்கிது கொஞ்சோ ஏ காரமா அவளோ புடிக்கல அதுவுமே ச் அவுங்கள் பாக்குற அலகா இருக்குணும் சாப்புட்ற மாரி இருக்குணும்
அதுதா அதுதா பா அவுங்கள்க்கு வந்துட்டு இப் இப்பருக்க கொழந்தைங்களுக் ப்டினா நம்ம என்ன குடுக்குரோன்றத பாக்க மாட்றாங்க அது பாத்தோனே அவ்ங்களுக்கு ஈர்க்கணும் அந்த கண்ண ஈர்க்கணும் கலர்ஃபுல்லா இருக்கொணு அப்டின்னா அத ஒடனே டேஸ்ட் பண்ணி பாக்கறாங்க
அதுவுல்லாம மொபைல் பாத்துட்டே சாப்ட்ருவாங்க அது ஒன்னுருக்கு எங்க வீட்ல அக்கா பாசங்க வருவாங்க இந்த லீவுக்கு வந்தாங்க அக்கா பையே வந்தாங்க எப்டின்னா மொபைல் இருந்தா புவாங்க எப்பனாலு அ மொபைல் பாத்துட்டே எவ்ளோ தோ சன்னாலு எவ்ளோ சாப்பாடுனாலு உள்ள
வா போகாது அதான் என்ன மொபைல் பாத்துட்டுதா நம்ம சாப்புட்றோமோன் கூட தெரியாது சாப் பாடு முடிஞ்சிஸ்சுன்னா கூட ஆங் கேட்டுட்ருப்பாங்க ஆனா ஆக்சுலா மொபைல் நம்ம தவுர்க்குறது அ அதுதா இப்ப நம்ம வந்து மொபைல்லு தவிர்க்குறது நல்லது என் பொண்ணல்லாம் கேட்டுட்டே கூட கேட்டா அவ்வ அத்தாவோட ஃபோனுக்கு பாஸ்வோடு தெரியாது அம்மா போட்டு குடுமா போட்டு குடுமான்னு ச் சொன்னா இல்ல இல்ல க நாளா லவ்லி வச்சுர்க்கே ஃபோன்லா பாத்தா கண்ணல்லா வெளில வந்துரு அ கண்லேர்ந்து ரத்தரத் ம்மா வடியு அது இதுன்னு என்னன்னமோ காரணோ சொல்லி வெச்சிரு என்ன பண்றது
ப்பசங்க கூட சொல்லிர்லா இப்ப வந்து ஒங்க கொழந்தைங்க வந்து கரெக்ட்டா குட்டி ஸ்டேஜிலருக்கா அ இது வந்து பழகிட்னா வெச்சுகோங்லே நம்ம எவ்ளோ எ சமத்துனாலு கேக்கேவே மாட்
கேக்க மாட்டாங்க நமக்கு அந்த காலத்துலலாம் அஹ் நமக்கு என்னன் தெரியுமா மொதல்ல ஃபோன்னா நமக்கு என்னன் தெரியுமா சொல்லுங்க நாளா காலேஜ் முடிக்கிற வரைக்கியு எனக்லா ஃபோனே கண்ல காமிக்கேல இப் ப்ப என்னன்னா ம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர் செகேண்ட் ஸ்டாண்டர் படிக்கிற புள்ளைக்கே ஆஹ் ஹோம் ஒர்க் வந்து குரூப்ல போடுறாங் ங்க வாட்ஸ்ஸப்ல போடுறாங்க அப்டின் சொல்லி ட்டு போன் வேணும்ன்றாங்க ல்ல ஆன்லைன் க்ளாஸ் வக்கிறாங்க அப்டின் போன் வேணும் ராங்க நமக்லா போன் னா என்னன்னே தெரியாது
ஒர்க்ஷீட் எல்லாமே அதுலதான் சென்ட் பண்றாங்க எதுமே உம் நம்மள்க்லா இல்ல எனக்லா கொரோனா பேட்சப்பதா நா மொபைலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சே ஏனா ஆன்லைன்ல ஜாம் எழுதணூ
ம் ஆக்சுவலா நீங்க கொரோனா பேச்சுலதா முடிசு கீங்ளா காலேஜ் படிக்கிறீங்களா
ஆ கொரோனா பேட்ச்லதா முடிச்சா இப்போ ஃபினிஷ் பண்ணி டே எம் சி ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டே ஆ முடிச்சுட்டே
ஓகே ஓகே நானு கொரோனா பேட்சுல தா முடிச்சேனா ப்போ வந்து டிகிரி பண்ணிட்டு இருந்த பி எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ண நீங்க என்ன படிச்சீங்க ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆனா அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச் இது லாஸ் ஸ்ட் எனக்கு லாஸ்ட் எக்ஸ் அதுலாம லாஸ்ட் ஸ் செமஸ்டர் நல்லா ஆன்லைன்லயே பண்ண சொல்ல எழுதி எழுதி போட்டோ எடுத்து அதுல ஸ்கேன் பண்ணி அனுப்பனு அப்படியா சூப்பரு இன்னு ரொம்ப சுப்பரெ எனக் ப்ப வந்து லாஸ்ட் ஒரே ஒரு செம் சிக்ஸ்த் செம் மட்டு ஆன்லைன்ல ஆச்சு ஆக்சுவலா அதுல பண்ணதுனால நா எனக் ஒரே ஒரு அரியர் விழுந்துருச்சு அப்போ வந்துட்டு ஐயயோ எப் எப்புடுறா படிச்சு இதெல்லாம் பண்ண போறோம் நெனைச்சே கடைசி கொரனா வந்து ஆன்லைன்ல அந்த அரியரயு கிளியர்
ஆ ஆமா அது வந்து ஒரு எங்களுக்கு அப்படிதா ரெண்டு செம்ம அவங்க பாஸ் பண்ணி ட்டாங்கன் நெனைக்கே ரெண்டு செம் வந்து அதுவு ஆன் ள்ள இல்லதான் ஆன்லைன்ல சொல்லவே வேணா நம்ம வாட்டுக்கு எழுதுவோ
ஆம்மா நம்ம எழுது எப்டி அதுவு அதுதான நம்ம எழுதுறது என்ன தெரிய போது ஆக்சுல் நம்ம எழுதுறது அப்பே போட்டோ எடுத்து ஆக் என்ன எழுதுணன்றதே எனக்கல்லா தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவாங்க அத பாத்து அப்படியே எழுதிட்டு ஆஹ் குரூப்ல து அத பாத்து அப்டியே எழுதிட்டு அத அப்டியே ஸ்கேன் பண்ணி அப்டியே அதுல அப்லோட் பண்றது
ஆமா அதேதான் மூணு செம்முமே எனக்கு அப்டிதா போச்சி ரெண்டு செம் மட்டும் தான் காலேஜில்ல இருந்தோம் சோ காலேஜ் லைஃப் புல்லுமே கொரோனாலே பெயிட்டு
ம் பரவாயில்ல நீங்க கொரோனா பேஜ்ஜா போயிட்டீங்க
ஆமா அடுத்து அடுத்து எம்சி இங்க இல்ல மேரேஜ் ஆகல
ஆ இன்னும் நீங்க அந்த கமிட்மெண்ட் குள்ள போகல அதனால ஒங்களுக் ஒன்னும் தெரியில்ல என எனக்கெல்லாம் அதனாலதா இந்த காலையிலருந் நைட்டு வரைக்கி எதுவுமே பண்ணமுல்ல இந்த நைட்டு மட் இந்தா நம்ம
நைட்டு தா ஃப்ரீ ஆம்மா பகல்ல்லா ஃபுல்லா வேல இருக்கும் பஸ் சங்கள பாக்கணும் சமையல் வேலருக்கும் நைட்டு மட்டும்தா ஃப்ரீ இந்த டைம்லலா ஃப்ரீயகவே டென் டென் தர்டி
கண்டிப்பா கண்டிப்பா ம் இப்ப இது விட் இப்போ பரவால்ல சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் நார்மலா இப்ப கொஞ்ச வேலைய மாத்திட்டாங்க எட்டு மணிக்கு போறாங்க நைட்டு ஒம்போதற பத்து மணிக்கு வந்துட்றாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு போவாங்க நைட் பண்டு மணி ஆகு தெர்ம பண்டு மணிக்கு வந்து கொஞ்ச நேரோ உக்காந்து பேசி அதுக்கப்புறோ அவுங்க சாப்ட்டு அதுக்கப்புறோ வந்து ரூம்க்கு படுக்கறதுல ஒரு மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல ஆயிடும் காலையில அதே மாரி மறுபடியும் சீக்கிரோ எழுந்திர்ச்சி டீ போட்டு நம்ம நம்ம டீன்னாதுப்பா
ஆமா அந்த கொஞ்ச நேர தா தூங்க முடியு
அவுங்க ஆ கண்டிப்பா அதுக்குள்ள பாப்பாவு எந்திரி காம இருக்கணு அழுகாம இருக்கணு கும் நெறைய விஷய எ பொன் எ பொண்ணு என்ன பண்ணுவா நடுவுல எந்திரி ப்ப எந்திரிச்சு என்ன வெளில கூட்டிட்டு போயி வெக்கையா இருக்குல்ல இப்ப எல்லா ரூம்ல இருக் கும் வெள்ள வெளில கூட்
ஆமா இப்போ ரொம்ப வெயில் க்கும்
கீழே உட்காந்து விசிறி வெச்சு வீசணு அவுங்களுக்கு நடுவுல எந்திரிச்சான்னா கூட்டிட்டு போயிடுவா வெளியில வாமா மண்ணு
ஆ வெய் வெயில் அதாவது வெக்கையா இருந்தா வெயிலுக்கு வந்து தூக்கோ வரலன்னா அந்த மாரின்னு
ரூம் அப்டித்தானே இருக்
ஆமா இப்ப ரொம்ப அப்பா இந்த ஒரு மண் ஒரு மாசோ ரொம்ப கஷ்டோ வெயில்ல இப்போ வந்து கொஞ்சோ காத்தடிக்க ஆரம்பிச்சி சி
உம் ஆனா இன்னைக்கு எல்லா சரியான வெயில் சிஸ்டர் இன்னைக்கு காலையில ரொம்ப விழு விழுந்துச்சு அப்புறோ ஈவினிங் டைம்ல கொஞ்சோ அப்டியே கமிட்
ஆ கொஞ்சோ கூலிங் ஆயிட்டு அப்டியே ஈவினிங் டைம்ல இங்க இந்த சைட் தூத்துக்குடி சைடு நாங்க எப்டினா ஆ காலையில சாய்ந்திர வரைக்கூ கொஞ்சோ வெயில் ரொம்ப இருந்துச்சு பரவாயில்ல காத்தடிக்கிறதுனால ரொம்ப வெக்கையா இல்ல குறைஞ்சிருச்சு அடுத்த கால்ல தொடரலாமா சிஸ்டர்
ஆ ஓகே சிஸ்டர் ஆ உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ ஒகே எ ஆமா ஓகே சிஸ்டர் கட் பண்ணிக்கவா
ஓகே சிஸ்டர் அடுத்த கால்ல பேசலா